ஆ கேக்குது ஒனக்கேக்குதா
ஆ கேக்குதே என் கசினு ஒரு பொண்ணு நம்ம ஸ்கூல்ல படிச்சாங்கல்ல நம்மள விட ஒரு பேட்ச் பெருசு
எனக் ஞாபகல்ல
ஏய் நம்மள விட ஒரு பேட்ச் பெருசு
அப்படியா சத்தியமா ஞாபகல்ல சரி நீ சொல்லு
ஏய் கொஞ்சொ நல்லா யோஸிச்சி பாரு எங்க தேர்டு மாமா புள்ள ஆமா தேர்டு மாமா புள்ள நம்ம ஸ்
ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாங்க தான ஆ தெரிஞ்சுது
அவ லவ் பண்ட்டு இருந்தால ஒரு பையன
அப்டியா
ஆமா
செரி
நேத்திக் போய் மாப்ள்ள வீடு பாத்துட்டு வந்ட்டாங்க
ஓ செரி
ம் சாட்டடே வந்து அந்த என்ன பூ வெப்பாங்க
ஆமா ஆமா அந்த ஃபங்க்ஷனா ஓ சேரி சேரி இது
அவங்க அக்காக்கு இப்ப தா இது பண்ணாங்க
எது
எங்கேஜிமெண்ட்டு
ஓ
ஆ அந்த மாப்பிளையோட அம்மா இருக் க்காங்கள்ள இவ இது பண்ற மாப்பிள்ளையோட அம்மா அவங்களுக்கு கொஞ்சொ ஹெல்த் இஷ்யூ அதனால இவளுக்கூ பண்லா அப்டி சொல்லி
ஓ செரி செரி ம் ஒட்டுக்கா பண்றாங்களா அக்கா த தங்கச்சிக்கூ
ஆஹ அப்டிலா இல்ல ஃபஸ்ட் அக்காவுக்கு தான பண்ணு அத்தான மொற
ஆமா
அதனா ஆனா அங்க போன வாரோ தேர்ஸ்டே அவுங்களுக்கு ஃபங்க்ஷனு இந்த வார சேட்டர்டே இவ்ளுக்கு
ஓ செரி செரி ஆஹ
ம்
ஒகே ஒகே ம் ம்
எல்லாத்துக் கல்யாண ஆயிட்ருக்கா சீன்ஸ்க்கு
அப்படியா ம் ஹும் ஆ இன்னிக்குதா எங்க வீட்டுல கல்யாண பேச்சு போயிட்ருந்துச்சு சாணுக்கு சீக்கிரமா ஆ கல்யாணம் பண்ணனு கசின என எனக்கு ஒரு அக்கா இருக்கால்ல அவளுக்கு சீக்கரோ கல்யாணம் பண்ணும் அப்பதா இந்த மாதிரி
ஏ இப்பதான செகண்ட் இயர் அவங்கள பாத்தேன்டி நா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல
பாத்திருப்படி அவ உங்க காலேஜிக்கு அடுத்த காலேஜ் அதனால கண்டிப்பா பாப்ப நீ
நா பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தே நின்ட்ருந்தாங்க அவங்க என்னைய பாத்தாங்க நானு அவுங்கள பாத்தே ஆனா ரெககனைஸ் பண்ணுமுல்ல டக்குன் வண்டி அப்பா வண்டி போயிடுச்சு அதனால
ஆ அ ஆனா அவன நீ அதிகமா பாப்ப ஏனா அவ்ளோ பஸ்லதா வருவா சாயங்காலோ
அ ஃபர்தா போட்ருந்தாங்க பேண்டூ ஷர்ட்டுமா
ஆமா யூனிஃபார்ம்ல வந்து பேண்ட்டு ஷர்ட்டு
ம் ம்
உங்க காலேஜ்ல யூனிஃபார்ம் இல்ல
இல்ல இல்ல
ம் அவங்க காலேஜ்ல யூனிஃபார்ம் பேண்டு ஷர்ட்டா அதனால அவ வந்துட்டு புர்க்கா போடுவா
ம் காலேஜ்ல போய் கழட்டிக்கலாமா இல்ல அப்டியே இருந்துப்பாங்களா
ஏ கழட்டணோ
ம் ம்
ம் பாக்கி இருக்க நேரோ கழட்டிதா ஆகணோ அதா நீங்க பண்றல காலேஜ் போறது முன்னாடியே கழட்டிடுவா
ஆமா
அந்த மாரி பண்ணுவா
நா ஒரு நேத்திக்கி எல்லா போட்டுதா போனே
ஓ
நா எப்பாவது போடுவே எப்பவோ போட மாட்டே மத்த பொண்ணுங்க என் கூட கம்பெனிக்கு இருந்தாங்கன்னா போடுவே நா மட்டு போட்டா தனியா தெரியு எதாது கேட்டுருவாங்களானோ சொல்லி போட மாட்டே
ம் ம் செரி செரி ஆ என்னக்கா ஸ்கூல் லைஃப் இல்ல எதுக்கு அடுத்த
ஃபோட்டோ சென்ட் பண்ற ஐ டி கார்டு ஃபோட்டோ குரூப்ல போட்டாங்க
ஓ எல்லா தோடதுமா ஓ
அப்றோ ஒரு பைய அவங்கலா கிளாஸ்மேட்ஸ் ஆமா ஒட்டுக்க வந்துருக்காங்களாமா உங்க ஸ்கூல்ல இருந்து
ஆ எங்க ஸ்கூல்ல இருந்தா
ஆமா மூணு நாலு பேர் ஒட்டுக்கா எ கிளாஸ்தா அவங்க உங்க ஸ்கூல் தா
அப்படியா தெரிஞ்ச மூஞ்சிங்களா தா இருக்கு எனக்கு
பேசிட்தா இருப்பாங்க
ம் ம் நீ அனுப்பு ஃபோட்டோ அனுப்பு
ம் அனுப்ச்சு உ
கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச மூஞ்சிங்களாதா இருக்கோ
அதா ஆட்சனா எல்லா நெனைக்குற
ம் எனக்கு இது யாருன்னு இப்போ கொஞ்சோ கெஸ் பண்ண முடியுது பசங்க யார்லா வந்திருப்பாங்கன்னு ஏன்னா ஒரு கேங்குங்கு மொத்தமா சுத்துங்கடி
ம் பி எஸ் சி ஐ டில இன்னிக்கி ஒக்கார வெச்சாங்க தமிழ் பீரியடு அங்க பாத்தா ஃபுல்லா ப்ரசன்ட்டு இது
அஹ
அந்த நம்ம ஒரு காம்ப்டிஷன்லா கூட்டிட்போவாகல்ல ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ஸ் கூல்லந்து
ஆமா
அந்த ஸ்கூலு
ஓ செர் செரி ஓ
அப்பறோ நம்ம நா சொன்னல்ல எங்க கிளாஸ்ல இருந்து ஒரு ஒருத்த அங்கன்னு கரெக்டா அவங்க கிளாஸ்ல ஒக்கார வெச் டாங்க தமிழ் பீரியட் எங்க தமிழ் மேம் ஆச்சன்ன அந்த டிபாட்மெண்ட்ல
ஓ
அவ சொல்றா நா பங்க் அடிஷ்ட்டு போற என்னோட ரோல் நம்பர் வந்ச்னா ப்ரெசன் மட்டு சொல்லிடுங்கிறா அவ பைய நா பொண்ணு நா சொன்ன நீ மாட்டிப்ப அப்டின்ன தொண்டவலின் சொல்லிட்டு நீ சொல்லிடுங்கிறா
அ ஓ இது இன்னைக்கு நீ விஎல் இது வி எல் பி காலேஜ் இருக்குல்ல
ஆ ஷிஸ் அ வென்ன அத தவ தவளையோட அந்தப் பொண்ணு அங்கியாம்மா
ஆ கரெண்டு கம்பியோட ஆளு
ஆமா எப்பிடி
செரியான ஷாக்காமா கரண்ட்டு கம்பிக்கே தெரியாதாமா
சர்ப்ரைஸா
சர்ப்ரைஸாமா அந்த புள்ள வந்து சும்மா சொல்லிட்ருந்ச்சாமா இந்த மாரி நானு உ உ காலேஜ்ல ஒரே ஒரே க்ளாஸ்லதா இரு
ஏ இல்ல பைய நெறைய ப்ளான் பண்ணி வெச்சிருப்பான் நென்ச்சிருக்க அந்த பொண்ணு இல்லன் சொல்லி
ஆமா
ஆலியா இருப்போன் ப்ளான் பண்ணிருப்பாருன் நெனைக்கிற
கரெக் ட்டு த அதனாலதா பைய வந்துட்டு புள்ளய வேற காலேஜ் சேர்த்திவிட்ணுன் சொல்லி ப்ளான் பண்ணியிருக்கான்
ஆ
ஹலோ ப்ளான் பண்ணி அ இந்த ஆ கேக்குது கேக்குது எனக்கு
ஆ
ப்ளான் பண்ணி இந்த மாரிலா பண்ணிட்டிருந்திருக்கா அதாவது பசங்க கூட என்ஜாய் பண்ணு அப்டின் சொல்லி சொல்லிட்டு இது பண்ணிருக்கா பாத்தா அதுக்கப்பறோ அந்த புள்ள சும்மா ப இது சொல்லிட் டிந்ச்சாமா இல்ல உ காலேஜ்ல்யே நா அட்மிஷன் போட்ட ஒ குரூப்லே அட்மிஷன் போட்ட அப்டின் சொல்லி சும்மா சொல்லிட்டுருந்ச்சாமா அந்த புள்ள அப்போ இவ சொன்னானாமா ஐய ஏ காலேஜ்லல்லா வந்து சேந்துராத அப்டி இப்டின் சொல்லி ரொம்ப் ரெண்டு பேரு சண்டயாயிட்டுருந்துருக்கு அதுக்கப்பறோ இல்ல சும்மா ஃபன்னுக் சொன்னஞ்சொல்லி சொல்லிருச்சாமா அதுக்கப்பறோ அந்த புள்ள வேற காலேஜுன் பைய நெனஷ்ட்டுருந்திர் கா பாத்தா சடனா உக்காந்துட்ருக்காமா அந்த புள்ள செரியான ஷாக்காமா நம்ம க்ளாஸ் பசங்க எல்லாத்துக்கும் ஒரே க்ளாஸு
ஹட்டி போலி
சம்ம ஷாக்கு நம்ம க்ளாஸ் பசங்க எல்லாத்துக்குமே சம்ம ஷாக்காமா
வா அவங்களுக்கே சர்பரைஸ்ஸா உனக்கு யாரு சொன்னா
எனக்குதா ஒரு சனியன் ஒருத்தங்கிட்ட பேசுவன்ல நானு
ஆ
அவதா சொன்ன இன்னிக் என்ன ஆச்சு தெரியுமா செரியான ஷாக்கு அப்டினா அலும்பு எடையில பைய ப்ரேக்கப் பண்ற அளவுக்குல்லா ப்ளான் பண்ணியிருக்கா
ஓ ஓ
அ பையே கொஞ் செரி இல்ல ஆனா அன்னைக்கே சொல்லிட்டுருந்தேன்ல தேவையில்லா நெறைய பொண்ணுங்கள்டல்லா பேசிட்ருக்குன்னு அதுல ஒரு பொண்ணுக் கூட ரொம்ப பேசி அப்டி இப்டி ஆயிட்ருக்குன் சொல்லி எ ஃப்ரெண்டு சொன்னா தெரில எனக்கு
ம்
ம் அப்புறோ சாப்ட்டாச்சா நீயி
ஓ சாப்ட்டாச்சு
ம் ம் சேர் சேரி
ஏய்
சிரிக்காதடி ஏன் டி சிரிக்கிற
அ
ம்
ஒனக்கு பாக்ரௌண்ட் எதோ கேக் கேக்கலல
இல்லல ஒண்ணு கேக்கல
ம்
ம் சாப்பிட என்னது
எங்க அம்மா வீட்ல தா சார் கத்திட்ருக்காங்க
தெரிஞ்சிது
இது ஃபோன்ல ஸ்லீப் டைம் ஸ்லீப் டைம்ன் வன்ட்டே இருக்கா வேற ஆப்ரேட் பண்ண முடில பாக்ரௌண்ட்ல எங்க அம்மாக்கு
ஓ
அனால கத்திட்டிருக்காங்க
சேர் சேரி
அந்த ஃபோன்ல ஸ்லீப் டைம் கரெக்ட்டா வந்துது ட்வெல்வ் ஓ கிளாக்கு ட்வெல்வ் ஓ கிளாக்குகு மேல செரியா பின்னாடி ஆப் எதுமே யூஸ் பண்ண முடில
ஓ உம் உம்
தூங்க வைக்கிறக்கி வேண்டி எதோ ஒண்ணு நெனைக்கிறே ஸ்லீப் டைம் செட்ல செட் ஆயிடுக்க எப்டின் தெர்ல பேக் கிரௌண்ட்ல எதா ஓன்னா கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அதே திரும்ப திரும்ப வந்துருக்கா
ஆஹ்ஹா அதா கடுப்பாய்ட்டாங்களா
ஆமா கடுப்பாய் கத்திட்ருக்காங்க என்ன பண்றாங்கன் தெர்ல
உம் உஹம் இது இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல தா ஸ்லீப் டைம் இருக்கோ வந்துட்டே இருக்கு கடுப்பாகு
அதுதா அதுவு ஒரு நல்லதுக்குதா நா ரெண்ட் நாளா அப்டிதா தூங்கிட்ருக்கே
அப்டியா
ஒன்னு ஒன் தேர்டி ஆயிரு நா தூங்கறத் தூக்கமே வராது
ஆ
சும்மா போன் பாத்துட்டே இருப்பே இப்போ அது வர்றனால தூங்கிட்டே நேத்தே அக்கம் முன்னா முந்தா நேத் தே
ஓ பரவாயில்லையா உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தா இருக்கு
அதுதா
ம் செரி செரி நானு தூங்க மாட்டே நா தூங்லேட் டாகு இந்த ரெண்டு மூணு நாளா தா நா நா சொன்னேன்ல அலஞ்சு இருக்கனே அதனால கொஞ்சோ சீக்கரமா தூங்கணு அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு ட்ரை பண்ணி எப்டி சொல்றது இப்டி தூங்கிட்டிருக்
இன்னைக்கு உங்க வீட்டு வழியே போம்போது உங்க வீட்ட பாத்தே
நா இன்னிக்கி இன்னிக் சாயங்காலோ மதியான கூப்டில்ல அப்ப ஒரு வேல நீங்க எங் கயோ வந்திருக்க வீட்டுக்கு வரதுக்கு வெளிய கூப்பட்ற நினைச்சே நான்
ம் ம் நீதா அலைஞ்சிட்டு இருப்பன்னு சொல்லி தா உட்டே
ம்
சேர் ஃப்ரீயாட்டு நீ சொன்னையாமா அவங்கள்ட அந்த ஒருத்தங்கங்க பேர்த்டே கூட அவுங்க வீட்டுக்கு போனோமில்ல உனக்கு தெரிஞ்சவங்க
எனக்கு தெரிஞ்சவங்களா யாரு
அதுதா அங்க குடுவி வீடு இருக்குல்ல ஆ பச்சை பூங்கால
அப்புடியா ஆமா ஆமா ஆமா
ஆ தெரிஞ்சா
ஆ அவ கூட வெளிய போறேன்னு சொல்லி சொல்லியிருந்த
அ போலா மூணு பேரு அப்டின் சொன்னியாமா அது என்னன்னு கேட்க சொன்னாங்க
அதே தாண்டி ஃபுல்லா ரெஸ்ட் டீ நா இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணி இது முடியிறக்குள்ள நா எங்கியுமே போக முடியாது நல்ல மாட்னே
ஆ அதா சேரி ஓகே ஒன் மந்த் ஆயிருமா
தெரியல ஆனா இந்த அப்ளிகேஷன் வெறு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கெல்லா அவ்ளோ நாள் வெச்சாங்க தெரிமா ஆனா எங்ளுக் க்கு மட்டு வெறு ஒரு வாரோந்த டைமு அதுல ஒரு வாரத்துல எப்டி அப்ளை பண்றது
ஒரு வாரோன்னா இன்னைக்கி ஃப்ரைடேனா நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரையுமா அப்போ உனக்கு எப்ப சர்டிபிகேட் கெடைக்குது
அது தாண்டி பிரச்சன இதுதா இப்ப ஒலப்பல் அதாவது ஜூன் டுவெண்ட்டி ஒன் ஜூன் ட்வெண்ட்டி ஒன்லருந்து
ஆ
ஜூன் டுவெண்டி ஒன்ல இருந்து ஜூலை மூணு வரைக்கு டைம்மு அப்ளை பண்ணறதுக்கு
ஓ ஓ ஓ
அவ்ளதா டைமு இதுலா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க் அவ்ளோ நாள் குடுத்திருந்தாங்க
ஓ லூசு மாரி பண்ணிட்டிருக்காங்க டீ நம்
டே செகண்ட் கால் வருது உன்ன கூப்புட்ற ம் ஓகேடி